ஹலோ ஆ கேக் க்கு
ஆ கேக்குது கேக்குது ஆக்சுவலா நீங்க முந்தி கால் பண்ணிருந்தப்ப கீழ டெலிவரிக்காக திங்ஸ் வாங்க போயிட்டே அதனாலதா எடுக்க முடியல சொல்லுங்க
ஓ என்ன திங்ஸு
க்ராசரிலா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருந்தனா இப்பதா வந்துச்சு
ஆ ஓ ஓகே என்ன க்ராசரி போட்டீங்க
வீட்டுக்கு மளிகை ஜாமான்லா போட்ருந்தே கள்ளபருப்பு துவரம் பருப்புலா காலி ஆயிரு சா அதெல்லா ஆர்டர் பண்ணிருந்தே
ஓ செரி செரி ஃப்ரீயாதான இருக்கீங்க போன டைம் சொன்னீங்கன்னு துணியெல்லா தச் ஃப்ரண்ட்ஸ் சொல்லி தக்கிறீங்களா
ஆ இப்ப தச்சுட்டுதா இருக்கே எனக்கு மட்டு தச்சுட்டு இருக்கே அத நெக்ஸ்ட்உ வெளியவு வாங்கி தச்சி குடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு இப்பதா கொஞ்ச ஃபினிஷிங்ளா நல்லா வர் ருது அதனாலதா
ம் ஆரி ஒர்க்கெல்லா போட் ஆரி ஒர்க்கும் போடுவிங்
ஆ போடுவே போடுவே அது ரெண்டு வேலயு பண்ணி குடுத்துட்ருக்கற இதுல ஆக்சுவலி ஏதாச்சு ஒண்ணுல கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா பண்லான்ட்டு ஒரு ஐடியா இருக்கு
ம் ம் பரவால்ல உங்கக்குள்ளயு நெறைய டேலண்ட் இருக்கு போலயே
ம் நம்ம இருக்கவே என்னா பண்றது ஆனா இத எப்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போறதுன்னு தெரியல
ஆனா மேனேஜ் பண்றீங்களே வீட்டு ஒர்க் வேல ரெண்டுத்தையு
ம் ஆமா பண்ணிதான ஆகணு நீங்க ட்ரை பண்ணீங்களா உங்களுக்கு ஆரி ஒர்க் வந்துச்சா ஸ்டிச்சஸ்லா
ஆனா அது இதுக்கு நம்ம ஸ்டார்டிங் தையல் போடுவோம்ல அதோட அப்டினு தச்சி வச்சிருக்கே
ஆ ஆ ஆ ஆக்சுவலி செய்ங்க ஃப்ரீயா இருக்கும்போது ட்ரை பண்ணுங்க ஆனா நம்ம ரெகுலரா போடும் போது பேக் பெயின் வருது அது
ஓஹோ ஆனா பீச் ல்லா வச்சிடணு ஆரம்பிக்கல அந்த தையல் போட்டதோடே எடுத்து அப்டியே ஓரமா வச்சதுதா அப்பறோ வைக்கல அதுக்கு ரொம்ப பொறும வேற தேவப்
கண்டிப்பா அதுக்கு பொறுமை இருந்தாதா நம்ம பண்லா இல்லான இல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது
ம் அது ஒரு நாலு அஞ்சு பரலன்னு வச்சுக்கோங்களே கோவோ வருது டக்குனு இந் ட்டு விட்டர்றே
அது எல்லாமே போயிடு நீங்க போட்டது எல்லாமே வேஸ்டாயிடு
அந்த மாரியு இருக்கு ம் சாப்டிங்களா
ம் சாப்ட்டேன் நீங்க சாப்டிங்களா
ம் சாப்டோ என்ன ஸ்பெஷலு
இன்னைக்கி ஃபிஷ் செஞ்சோ
ம் ம் டெய்லி நான்வெஜ்தா போல
ஆமா இப்போ லீவ்ல மட்டும்தா செஞ்சு சாப்ட முடியு அப்றோ ஸ்கூல் ரீ-ஒபன் பண்ணிட்டாங்கன்னா கொழந்தைகளுக்கெல்லா செய்ய முடியாதுல்ல கொழந்தைகள விட்டு சாபபிட முடியாதுல்ல
ஓ சமைச்சிட்டீங்களா அப்ப அதுக்குள்ள
புரியல நா இதோ சமைச்சு முடிச்சுட்டே இப்பதா ஃபிஷ் மட்டு ஃப்ரை பண்ணிட்டா முடிஞ்சிச்சு சமைச்சுட்டே ஃபுல்லா ஃபிஷ் மட்டு சூடா செஞ்சசுக்கலா அப்டின்னு சொல் சொல்லிட்டு பிஷ்லா அந்த கொழம்புல ஊருனவுட்னேதா நல்லா இருக்கும் அதனால மார்னிங்கே முடிச்சிட்டு த்ரி செஞ்சிருவே
புக் வாளில வாங்கியாச்சு க்கீங்களா?
வாங்கி கொழம்பு செஞ்சு வச்சுட்டேன் பிஷ் மேரினேட் பண்ணி இருக்கு அத ஃபிரை பண்ணணு இனிமேல்தா
ஆனா அத கூட நாளைக்கி இதெல்லா நல்லா இருக்குமே
ஆக்சுவலி ஊறி ட்டா இந்த கொழம்பு நல்லா இருக்கும் அதனாலதா நான் மானிங்கே வச்சுட்டேன் எட்டு மணிக்கல்லா கொழம்பு வச்சு முடிச்சுட்டே இப்ப ஆக்சுவலி ஒரு ஆறு மணி நேரோ போல ஆகிடுச்சல்ல
ஆ நைட்டு அகேதா நாம்
இல்ல இல்ல நைட் இல்ல சும்மா ஒரே ஒரு வேளைக்கி மட்டும்தா கொஞ்சமாதா செஞ்சே. இங்க மோஸ்ட்லி எல்லாரு ஃப்ரைதா சாப்ட்டோம் அந்த தலையும் வாலையும் போட்டு மட்டு கொழம்பு வச்சுட்டோ
ம் ம் டைரக்டு அப்ப இப்பய சீன் எல்லா பாத்துட்டீங்கன்னா அப்ப எப்போ கால்ல இருந்து ஃபுல்வேலையு அவங்க ஒரு ஆளா பண்ண முடிஞ்சுதா அவங்களால
ஆ டக்குன்னு கொழம்புகள கொஞ்சம்தான செய்றோம் நெறைய செய்றதுனாதா டைம் ஆகு கொஞ்சன்றதால டக்குன்னு செஞ்சு முடிச்சுட்டேன்
காலையல டிஃபன் ரெடி பண்ணுவீங்க
டிஃபன் இட்லிதா நா மோஸ்ட்லி செய்வே மார்னிங் டைம்ல
ம்
அதனால இட்லி ஒரு பக்கோ ஊத்தி வச்சுட்டு ஃபிஷ்ஷ கழுவிட்டே அதுக்குள்ள இந்த கொழந்தையு இது பண்ணிட்டு பிஷ்ஷு போட்டு எடுத்துரு.
இன்னைக்கி நான்தா வீட்ல சோளாப்பூரி போட்டே ஆனா ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி வரவே இல்ல
ஓ பெசஞ்சுது கொஞ்சோ லூஸா பெசஞ்சிட்டீங்களோ
ஆ டைட்டா இருந்துது ஃபர்ஸ்ட் அம் அம்மா இருந்துட்டு என்ன ஸ் சொன்னாங்க இவ்ளோ டைட்டால்லா வரவே வராது இது அப்டின்னு சொல்லிட்டு தண்ணி ஊத்திட்டாங்க கொஞ்ச இதா இருக்கணுன்னு
ஆமா ஆமா
ம் ம் ஓகே- ஓகே ஆ
ரவ வேற நெறையா போடவு இதாயிடுச்சு
ம் ம் ம் ரவாவ போட்டாதா மொறுமொறுப்பா இருக்கும்னு சொல்வாங்க
ஆனா நெறைய போட்டுட்டே போல்
ஆ அதனால ஹார்டா இருந்துருக்கும் பூரியே ரொம்ப
ஆ அப்டி ஒடையற மாரி
ஆ அதா மொறுமொறுப்பா ஆயிடுச்சு ரவ அதிகமா
ஆ ஆனா நம்ம கடைல வாங்குனா பாருங்க ரப்பர் மாரி வரு
ம் ம் தயிர் போட்டீங்களா அது போட்டா கொஞ்ச சாஃப்டா இருக்கும்
தயிர்லா போட்டுட்டே ஒரு ஸ்பூன் போட்டே மத்தது யூஸ் பண்ண மாட்ட வீட்ல புடிக்காதுன்னு சொல்வாங்க
அ இல்ல அது ஆக்சுவலி போட்டாதா ஃபிளேவரே ச சன்னா மசாலா சோளாபூரிக்கி
அது வீட்ல இருந்துட்டு வேணா இனிக்கப் போது அப்டி சொல்றாங்க அதனால போடல
போடணு நம்ம அந்த தயிர் போட்டது இப்போ இதுக்கெல்லா வந்து பேலன்ஸ் பன்றது இந்த சக்கரதா
ஆ ஆ ம்
நல்லா இருக்கும் அது போட்டாதா ஏன்னா நம்ம சன்ன மசாலா செய்ரது கொஞ்ச புளிப்பா இருக்கும்ல அத பேலன்ஸ் பண்ணி குடுக்கு இந்த சோளாபூரில இருக்க சக்கர
ஓ ம் புளிப்பா இருந்தாலு வீட்ல புளிக்குதுனு சொல்வாங்க மீன் கொழம்பே புளிக்கா இருக்கு புளிப்பா இருக்க கூடாதுன்னு சொல்வாங்க
ஓ உங்க வீட்லல்லா ஸ்பைசியா சாப்டுவீங்களோ
ஆமா
ஆ ஸ்பைசியா சாப்டுறவங்களுக்கு புளிப்பு புடிக்காது
ஆ ம் ம் மம்
வேற என்ன நீங்கதான் சொல்லணும் இப்ப பவர் கட் இஷ்யூலாஸ் சரிய ஆயிடுச்சா உங்க ஊர்லலாம்
ஆஹ் நேத்தில இருந்து கரெக்டா ஆயிடுச்சுல்லாமே நேத்தி நைட்ல இருந்து பா வல நல்லா இருந்தது நல்லதா தூங்கி
ஓக்கே கே
ஹ
ஓக்கே
உ நீ
புரில
ஆஹ அங்கெல்ல பரவால்ல அங்கல்லா உங்களுக்கு
அங்க அங்க லோ வால்டேஜ் இப்ப லோ வால்டேஜ் ஆகிடு சிங்கிமே ஆக்சுலி நாங்க இருக்குறது வந்து ஏரியான்னு சொன்ன அது மாதிரி ஆக வாய்ப்பே இல்லை இப்போ என்னன் தெரில சடனா இந்த இஷ்யூ வந்துட்டே இருக்கு கஷ்டமா இருக்கு
ஓட்டரே போட்டாலுமே லோ வால்டேஜ் ஒண்ணும் பண்ண முடியாது பவர் கட்டா இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம் நம இன்வர்ட்டர மட்டும் லோ வால்டேஜா இருக்கிறதுல என்ன பண்றது
அப்போ
உம்
இதெல்லாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம்ல நீங்க பேட்டரி அஹ் சோலார் லைட் பவர்ல
அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கும் ஆக்சுவலி நம்ம இருக்க ரெண்ட்டர் ஹவுஸ் அதனால அது நமக்கு ஓன் ஹவுசா இருந்தா சரியா வரும் நம்ம ஒரு பிளக் பாயிட்டு இருக்கனோனா கூட ஓனர் கிட்டதானே கேட்கணும்
ம் ஆமா ஆமா அதுக்குப்ப கட்டிக்ககோங்க ஒஊண்ணு ஆ ச
ம் ஃபியூச்சர்ல பிளான் இருக்கு பாப்போ
ஆ ம் ஆ ஓகேங்க
ம்
ம் எப்ப சாப்டுவீங்க மதியோ எல்லா டைம் ஆயிடுச்சு
அ சாப்ட வேண்டியதுதா அடுத்தது போயிட்டு ஃபிஷ் ஃப்ரை ஆயிட்ருக்கு அது ஃப்ரை ஆயிட்டயுடனே உங்க கால கட் பண்ட்டு போய் சாப்டறதுதா நெக்ஸ்ட் வேல
ஐயோ எப்ப கால் வப்பன்னு பா
ஆமா-ஆமா கண்டிப்பா அடுத்தது நான் சாப்புட்ணும்ல மார்னிங்கே எழுந்து செஞ்சுட்டு முடிச்சிருக்கே சீக்கிரமா சாப்ட்டு ஆஃப்டர்நூன் எல்லாரு ஒரு ரெஸ்ட்டுதா
காலையிலயே நல்லா தூங்கிட்டுதா இருந்திருப்பீங்க போலயே வாய்ஸே அப்டிதா இருக்கே
த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாரி இருக்குன்னு சொன்னேன்ல அது இன்னு சரி ஆகல
மிளகு எடுத்து வாயில வச்சுக்கோங்க சரியாயிடு
எனக்கு அல்சரேஷன் வேற இருக்கா அதனால மிளகு சாப்ட்டாலு எரியுமோன்னு பயமா இருக்கு
ஆ அதெல்லா ஒண்ணு ஆகாது அப் அப்ப மீன் கொழம்பு காரமே இல்லாம
ஆமா-ஆமா காரோ ரொம்ப கம்மியா இருக்கும் எங்க வீட்ல சட்னிக்கு எல்லா ஒரு ஹாஃப் மொளகாதா வப்பனே
எல்லா சாப்ட்டுருவாங்களா வீட்லயூ
எங்க வீட்ல அப்டியே பழகிட்டோ நாங்க
ம் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் நானும் செம காரோ சாப்ட்டே ஆனா இப்ப எல்லா சுத்தமா முடியல
ம்-ம் ம் இப்ப சம்மர்ல சுத் த்தமா காரமே சேத்தக் கூடாது நம்ம
இல்ல இருக்கு
ம் ஆமா
ஓகே
அதுக்கு ஜூஸ் எல்லா குடிங்க
ம் ம் அதா மாதுள ஜூஸ் ஆ பழ பால் ஊத்தி அடைச்சு டெய்லி குடிச்சிட்டுதா இருக் இருந்தாலு சரியா வரல எனக்கு எப்ப சம்மர் முடியுன்னு இருக் க
முட்ஞ்சிருச்சு அதுல மே மாசமே முடியப் போதே
இல்ல-இல்ல ஜூலை வரைக்குமே இருக்கும் நமக்கு அதுதா அந்த வெயில் முடிஞ்சு மழை ஆரம்பிக்கும்ல அப்பதா கொஞ்ச நல்லா இருக்கும் ஆனா மழை ஆரம்பிச்சவுட்னே துணி காய வைக்க முடியாதுன்ற கவல வந்ரு
வெயிலு அதிகோ இருக்
ஆஹாஹா ஆடி மாசோ காத் த்தடிக்க ஆரம்பிக்கும் தெரியுமா அப்பதா நமக்கு கொஞ்ச மழ வர ஆரம்பிக்குமே அது வரைக்கு வெயில் தா
ம் எல்லா வெயில் அதிகமா இருக்கு அப்றோ கம்மி ஆயிடுனு சொல்வாங்க சித்திரை வரதான வெயில் இருக்குன்னு நெனச்சிட்ருந்தே
ஆ ஆ ஓகே- ஓகே அப்டி கெடையாது ஆனா நீங்க தப் ப்பா நெனுச்சுட்டு இருக்கீங்க
செரிங்க இது வர நா எப் எப்ப ஃபோன வெப்பனே பேசுறீங்க போல தெரியுது
ம் ம் தெரியுதா பேசுறதுலயே
நல்லாவே தெரியுதுங்க
அ சரி ஓக் அப்டில்லா இல்ல
செரி- செரி -செரி நீங்க ஒர்க் பாருங்க நா
ஆ ஓகே பாய் -பாய் ஆ
ஹலோ
ஹலோ கேக்குதா உங்களுக்கு ஹலோ
ஆ சொல்லுங்க
கால என்னால கட் பண்ண முடியல ஏன் ஃபோன்ல
நா கட் பண்ணிருட்டுங்ளா
ம் ஓகே ஆனா என்னால எண்ட் கால் குடுக்க முடி